அக்கா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்டா நீ நல்லா இருக்கியா
ம் நல்லா இருக்கேங்க்கா என்ன பண்றீங்க
என்ன பண்றே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தே
சேரி சேரிங்க்கா
அது டே பிளானர் போடணு அப்புடின்னு சொல்லிட்டு மேம் கூப்புட்டாங்க
சேரிங்க்கா
அப்புற போயிட்டு வந்தே அப்ப போனே அப் புறே அவுங்களது ம் எனக்கு முன்னாடி வர சொன்னவங்களோட ஒர்க்கே முடியலன்ட்டு
சேரிங்க்கா
நீங்க இன் இன்னைக்கி போய்கிக்கோங்க ஞாயித்துக்கிழம அன்னைக்கி வாங்க அப்புடிங்கற மாறி சொன்னாங்க ம் ம் அதனால சேரின்னுட்டு வன்டே
சேரிங்க்கா பாப்பாங்க்கா
பாப்பா ஊருக்கு போலா அப்புடின்னா அவுங்க சித்தப்பா வரேன்னப்படி எங்யோ அ அவுங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு எங்கையே போயிருக்காப்படி
சேரிங்க்கா
அப்புறே நா இன்னைக்கி வரலான்ட்டு இருக்கேறங் அண்ணி வந்தா கூட்டிட்டு போய்கிறே இல்லைன்னா நாளைக்கி காலையில கூட்டிட்டு போறே ஊருக்கு அப்புடின்னாப்படி அப்புறே பாப்பா போவு ஆ ஃபோர்த்து
ஃபோர்த்து சேர் சேரி தேஸ்ட் ஓகே ஓகே இங்க்கா அண்ணாங்க்கா கிளம்பிட்டாங்ளா இருக்காங்ளாங் கா சேரி சேரி சேரி்ங்க்கா லன்ச்சுங்க்கா முடிஞ்சுதுங்களா
லன்ச்சா சாப்ட்டாச்சுடா
என்னைக்கா செஞ்சீங்க
சாப்பாடு கீர கொஞ்சே இருந்து தா சேரிண்டு அப்புறே கீர கெடெஞ்சே காலைலயே
செரிங்க்கா
உங் அண்ணாக்கு எறங்கல
எனக்கு ரொம்ப புடிக்கு
அதா அப்பறொ நம்பளுக் புடிக்கு
அது உங்க தம்பிக்கு புடிக்காது ம் ம்
அப்புறே மறுபடியு அப்புற உங்க அண்ணாக்கு தனியா சாப்பாடு தாள்ச்சி குடுத்தே பாப்பா தா கீரிய ஊத்தி சாப்புட்டுட்டா ம்
நா கீரையே பண்றது இல்லங்க்கா இங்க
ம்
கீர வெண்டக்கா பாவக்கா மூனயு அவாய்ட் பண்ணியாச்சு
ரொம்பொ சந்தோசொ
சாப்பட்றதே இல்லெங்க்கா பவிஷ்க்கு
மூனு தான அப்றொ ஒடம்புக் கெடுதல்
ஏங் கேக்குறீங்கெ எங்கியு நானு அம்மா வீ வீட்ல இருக்கம்போது மட்டு அந்த ப்ரஸ்ட் ஃபீட் பண்றதுக்காக குடுத்தாங்க இங்க வந்து வாங்கிட்ற சொன்னா வாங்கிட்டு வரதில்ல வேண்டா எத்தன பேத்துக் செய்வ அப்டின்றாரு
ம் செரி அப்ப நீ எனக்கு மட்டுமாது நா செஞ்சுக்குறே அளவா ஒரே ஒரு காயாது வாங்கிட்டு வாங்கனு சொல்லி உனக்
அக்கா நா எத்தன பேர்த்துக்குங்க்கா செய்றது இப்ப நாங்க ரெண்டு பேரு தா இருக்கோ தம்
பரவால்ல ஒரு நாள் கொஞ்சொ ரிஸ்க் எடுத்து செய்யறத் தா
ம் அப்பரக்கா டெய்லியுமே ரிஸ்க் தாங்க்கா எ குட்டி பையன வச்
குட்டி பையன வச்சுட்டா ஆமா ம் ம் அவ இன்ன கொஞ்சொ ஒரு நாலஞ்சு மாச ஆயிர்ச்சுன்னா அப்பறொ ஓரளவுக்கு இருந்துக்குவா அந்த வாக்கர்ல போட்டு வுட்டு நடக்கிற மாரி ஆயிட்டான்னா
ம் ம்
அததா அவனே வெளையாட ஆரமிச்சுட்டானா எதாவது முன்னாடி போட்டொம்னா
ம் ம் ம்
கொஞ்சம் இது பிரச்சனை இருக்காது கேரட்ட அப்புடியே மூஞ்சில துப்புனானாமா
ஏங் கேக்குறீங்க வந்து தூ அக்கா ஒரு லிமிட்டுக்கு மேல போயிர்ச்சுனாக்கா அப்டியே ப்றும் தூறி விடுறது மூஞ்சிலியே
ம்
வேண்டாமாமா இன்னக்கி வந்து பீட்ரூட்டு உருளக்கெழங்கு போட்டு வேக வெச்சு பண்ணி குடுத்தே
ம்
அவ் அவதுந்து அ கேரட் சாப்ட் நல்ல ஸ்வீட்னஸா சாப்ட்டு பழகிட்டுங்க்கா இது வந்து ரெண்டு கமிஷன் புடிக்கலையாட்ருக்குது உள்ளேயே போகல ஒடம்பு சும்மா குளுக்குறா
அ அ அ
கொஞ்சொ நா அந்த பொட்டெட்டோ ஆட் பண்ணங்காட்டி கொஞ்சொ சீரகம் போட்டங்ளா அதுனால சாருக்கு அந்த டேஸ்ட் புடிக்கில
அப்பறொ ஜீரக இப்பவே போட்டா எங்ளுக்கு
இல்லிங்க்கா அந்த நம்ம உருளக்கெழங் குடுக்கம்போது அந்த கேஸ் ஃபாம் ஆகும் இல்லெங்க்கா ம் அதுனால்தா செரி கொஞ்சொ போட்டு குடுத்தங்க்கா
செர் செர் செரி ஆ
தீட்ட பேசிட்ருக்குறப்ப எங்க சித்தி என்ன கொஞ்சொ பணங்கற்கண்டு யூஸ் பண்ணிக்கோ அது ரொம்ப நெறையா கூலிங்கு பாடிக்கு ரொம்ப கூலிங்கு கொழந்தெகளுக் குடுக்லா அப்டின்னாங்க
ம்
ஆனா டாக்டர்ஸ்க என்ன சொல்றாங்கன்னா ஒன் இயர் வரைக்கு ஸ்வீட்னஸ்ஸே எது குடுக்கக்கூடாது அப்டினு சொல்றாங்க
சேரி செரி இனி என்ன அஞ்சு மாச ஆச்சு உன்னு அப்டி இப்டின்னு ஒரு அஞ்சு மாசோ ஒரு பத்து பதினோரு மாசோ அதுக்கப்பறோ அப்புறோ குடுத்துக்கலா உடு பண்ணுங்கா வேற வழி இல்லிங்க பெரிவ் பெரியவாண்டு கானுங்க்கா ரிசப்ஷன் போயிருக்கானுங்க
அம்மா கூட இன்னைக்கி ஈவ்னிங் வருவாங்க வந்துட்டு வரன்னா அம்மா நாளைக்கு கொண்டு வந்து விடுறே தங்கோ இன்னைக்கு வேண்டா அப்டின்டாங்க
ம் ம் செரி செரி ம்
ஏ டி காம்
சேரிடா
அப்புறோ என்னங்க்கா நீங்க ஊருக்கு போமுடியாது இனி
இனி எங்க ஊருக்கு போறது டா ம் இனியலா போமுடியாது நா சேரி சனிக்கெழமையு ஸ்கூலு நைட்டுக்கு காது கெளம்பி போயிட்டு வரலாமானு பாத்தா அப்புறோ ஞாயித்துகெழம அன்னக்கி இங்கயே இருங்க அப்டிங்கிறாங்க இன்னைக்கி இப்ப போனதுக்கு அப்ப நீ என்னாண்றதா
ஏங்க்கா பழைய ஸ்கூல்ல வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு ஆனா இங்க வந்துட்டு நம்ம அவங்களோட சிலபஸ் பாத்தாவே கொஞ்சோ ஒய்டா இருக்குதுல இல்லங்க்கா அவள் இன்னு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குமோனு தோணுது எனக்கு
தோணுது பாக்கலான் தா அதுக்குதா நா ரொம்ப நாள் எல்லா கமிட்மெண்ட் குடுக்ல டூ இயர்ஸ் அப்டின்னு சொல்லிருக்கே ஏ டூ இயர்ஸ்ங்கிறது இப்டி தா கண்ண முழிச்சு அப்டி கண்ணமுழிக்கிறதுக்குள்ள போயிருது அப்பறோ ம் பாப்பாவு கொஞ்சோ பெருசாயி கிவாளா ம்ச் அந்த ஒரு மைண்ட் செட்ல நா டூ இயர்ஸ் கம்ப கண்டிப்பா பண்ணி தர்றே அப்டின் சொல்லிருக்கே அவ்ளோதா அதுக்கு மேல பாக்லா இது சிலபஸ்ஸு நம்ம ம்ச் நம்மளுக்கு கன்வீனின்ட்டா இருக்குதா அப்டிங்கறத பாத்துட்டு
ம் ம்
அப்பறமா இது பண்ணிக்கலான்டு இருக்கே அப்புறோ கண்டினியு பண்லாமா வேண்டாமானு அப்புறோ முடிவு பண்ணிக்கலா
அத அத அதாங்கா பக்கத்துல பக்கத்து அப்பாட்மெண்ட் இருக்குல்லங்க அங்க வந்துட்டு நம்ம ஸ்கூலோட நம்ம ஏரியாவோட பஸ் டிரைவர் இருக்காரு
ம் ம் ம்
அவர் கேட்டாரு எப்ப ஜாயின் பண்ண போறீங்க அப்டின் கேட்டாரு ஐயோ வேண்டவே வேண்டாங்க போதுங் அண்ணா இதுக்கு மேல நம்ம ஸ்கூல் வேண்டாங்க வேற எங்காச்சு ட்ரை பண்லாங்க அப்புனுகட்டு சிரிச்சுட்டு போய்ட்டாரு அவருக்கு லீவுனுங்காட்டி வீட்டுலதா இருக்காருங்க்கா
ஓ செரி செரி செரி ம் நேத்து ஈவ்னிங் போகும்போது அப்டியே அந்த வழில போகும்போது பாத்தே ஒரு மாரி இருந்தது
அதா அதா அதா ஓகே ஓகே மேரேஜ் பொண்ணு ஆமா ஆமா ஆமா ஆமாங்கா ம்ச் அந்த ஏரியா வந்தாவே எனக் ஒரு மெமரிஸ்க்கா உங்கள விட எனக்கு நெறையா மெமரிஸ் இருக்குக்கா அங்க
ம் அது தா
நேத்து கூட என்னோட கொலிக்கொருத்தங்க இருந்தாங்கள அவங்க கிட்ட பேசிட்டு இருந்த அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியும்ல அவகிட்ட பேசிட்டு இருக் இருக்கும்போது அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சூப்பரா போச்சு எங்களுக்கு
ம் அதுதா ஆனா லாஸ்ட் இயர் தா ரொம்ப மோசமாட்ட இருக்குது இல்லையா முந்தன வருஷத்துக் க்கு போன வருஷோ அது என்ன நா வந்த நேரமா என்னமோ தெரியல ஆ ஆ
அதுக்கா பழைய கோஆர்டினேட்டர் போனதுக்கப்றமா கொஞ்சோ ஓகேவா போயிட்டு ட்ருந்தது
ஆ
என்னன்னா நாங்களே வந்து எல்லாமே எடுத்து பண்ணணு அப்டிங்கும்போது ம் இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறமா நாங்க எதுக்கு பண்ணணு நீங்க பண்ணுங்க அப்டிங்கிற மைண்ட் செட் வண்டாங்க்கா அப்டியே வண்டாங்க அப்புறோ ரெஸ்பெக்ட் கிடையாதுங்கா நாங்க வந்து சீனியரு நீ இப்பதான வந்துருக்க
ம் அப்படிங்கற ஒரு இது ம் அந்த இது நெறைய இருக்கு க்கு டீச்சர்ஸ்குள்ள
ஆமாங்கா
இ கம்முன்னு அந்த ஸ்கூல பொறுத்த வரைக்கு கோஆடினேட்டர் இல்லாம ரன் பண்றதே ஸ்மூத்தா போகுமாட்டிருக்குது ஏ சொல்றங்கா கே ஜி பொறுத்தளவு கோ ஆடினேட்டர் தேவயே இல்ல ம் ஆனா என்ன அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்டாஃப் தேவப்பட்றாங்க என்ன நடக்குது என்ன அப்டிங்கறத தெரிஞ்சுக்கிறக்காக அதுதா இப்போ இதாருக்கு
ம்
ஏன்னா இப்ப ஒன்னொன்னயும் எல்லா டீச்சர்ஸ்ஸிட்டயு கூப்டு கூப்டு கேட்டுட்டு இருக்க முடியாது ஒருத்தருக்கு எல்லாமே க ரெட்டா அவங்களுக்கு கீழ ரன் ஆகணுன்னு நெனைக்கறாங்க ஆனா அதுக்கான டீச்சர் யார இப்ப இந்த வருஷம் யார எடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல
தெரிலிங்கா
ம் ம்
எனக்கு தெரிஞ்சுங்கா ஒரு குரூப் ஒண்ணு இருக்குல்லங்கா அதுல எதா இருந்தாலு நம்மளோட அந்த பர்சனல் குரூப்ல வந்து மெசேஜ் போட்டா ஒரு பக்கோ அசம்பள் ஆயிருவோ அதுக்கப்புறோ சின்னதா ஒரு ஸ்லாட் மீட்டிங் மாரி வச்சுட்டு டக்குன்னு அந்த கிளாஸ் டைம்ஸ்லயே
யே ம்
வச்சு அப்பவே ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வந்து நம்ம மீட் பண்ணம்ல என்ன நெனக் றீங்கன்னு சொல்லி அப்போ ஒரு ஷார்ட் மீட்டீங்கு ஈஸியா வேல முடி
ல முடிஞ்சுருங்கா அதா அதா
நீங்க இரு
நீங்க இருக்கும்போது மீட்டிங்குன்னு சொன்னா எவளுமே மதிக்க மாட்டாங்க ம் ம் ஐயோ சாமி வம்பே போட்டு இழு து இழுத்து இழுத்து புடிக்க வேண்டியதா இருக்கு எல்லா அ அவ் பத்து பேர் இருக்காங்கன்னா பத்து தெசயில போனா
ம் ம் அது வேணா அப்டி
அப்டிதாங்க்கா ரொம்ப கஷ்டந்தா இவங்கள வச்சு மேனேஜ் பண்றது ம்
உம் உம
அது ஒரு மூணு பேரு வெளியில போயிட்டாங்கன்னா ஆமா கே ஜில ஒர்க் பன்ன முடியும் அது வரைக்கும் கஷ்டம்
அதா அதான்க்கா அந்த யு கே ஜி மே ஒருத்தங்க வந்துட்டு பாப்பா கார லிவு ஆனா செரி பா ப்பாக்கு ஸ்கூல் ஆ ஆம ஆமாங்கா
ஆமா அத அப்றோ அப்டியே ஓபனாவே அந்த ஸ்டேட்மெண்ட மேம்கிட்டயே சொல்றாங்க
ஆமா ஆமாங்கா அங்க அந்த மேம் இல்லேனாங்கா யு கே ஜி கொஞ்ச கஷ்டம்கா
கஷ்டம் தான் ஆமா
ம் இல்லனா அவங்களு எனக் எல்லாமே தெரியுது ம் யாருக்கும் சொல்லியும் தரமாட்டேங்கிறாங்க
அதுதான் அதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒரு தப்பான விஷ ய‌ மத்தபடி ஓகே
ம் ம் இது வந்துட்டு போட்டுங்கா இனி நம்ம என்ன பண்ண முடியுங்க மேம்கா தெரிஞ்சு மே அ ஏதாவது ஒரு டிசிஷன் எடு
டிசிஷன் எடுக்கணும் ஆ அவங்க திங்க் பண்றதுக்கு அவங்க யோசிக்கிறதுக்கு அந்த கேப் ப்பே குடுக்கறது இல்ல நான் அதான் சொல்றேன்ல ம் இப்ப யாராவது இப்ப ஏதாவது சொல்றாங்க இப்ப நானே ஒரு விஷயத்த நான் கன்வே பண்றேன்னா அதை வந்து அவங்க யோசிக்கிறதுக்கான இதையே குடுக்குறது இல்ல அவங்க
ம்
அதுக்கு மேல மேல நம்மள இது பண்ணி பண்ணி அவங்களுக்கு அங்கலங்கா ம் அவங்க பண்றவே ஏன் சொல்றாங்க ம் அதான் இல்ல எனக்கு என்னன்னா அட செரி ஓகே அவங்க இப்ப ஒரு கொ ஆா்டனேட்டர் வந்து அவங்கள பத்தி தப்பா சொன்னா ஓகே வர்றவங்க எல்லாத்தையும் இப்டியே கம்ப்லெண்ட்டு பன்னிட்டு இருக்காங்களே அப்ப அது உண்மைய நடக்குதான்னு ஒரு கொஷ்டின் ஒரு சந்தேகம் எப்வுமே வராதுங்குறது எனக் கொரு ஆதங்கமா இருக்கு
அதாங்க்கா செரி விடுங் க நம்ம அது விட்டு வந்தாச்சு நம்மளுக்கு நியூ ஸ்கூல் இங்க எப்டி இருக்குன்னு போய் எக்ஸ் பீரியன்ஸ் பண்ணி ப
பண்ணி பாப்போ இங்க அதுக்கு மேலதான் இருக்கு மாட்றுக்குது நீ
நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்க சேரி்ங்கா ம் செரி பாருங்க்கா ம் ம் ம்